ஹலோ
கேக்குதுங்களா
கேக்குது மேம் உங்களு கேக்குதா
ஆ கேக்குது
ஓகே ஓகே சொல்லுங்க மேம் அப்றோ நீங்க ஒசூர் போயிருக்கீங்களா
ஆ போயிருக்கே மேம் ஒரு மூணு நாலு வர்ஷா இருந்தோ
ஓகே அங்க எப்டி இருக்கு கிளைமேட்டு இந்த இதுலா எப்படி இருக்கு
அங்க சூப்பரா இருக்கு மேம்
ம் சேர் சேர் எத்தன வர்ஷோ இருந்தீங்க அங்க
ஆ வருஷ கணக்கான்னு சொல்ல முடியாது மேம் மேரேஜ்ஜு பண்ணீட்டு போனோ ஃபோர் ஃபோர் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த் இருந்த த அப்பறோ தம்பி பெரிய பிரக்னண்ட் ஆன அப்பறோ வந்த அப்பறோ திரும்ப டெலிவரிக்கி இங்க அம்மா வீடலே தா இருந்துட்ட அவர் தம்பி பெறந்து ஒரு மூண் நாலு மாசத் அங்க போனோ அப்பறோ ஒரு சி க்ஸ் மன்த் இருந்தோ அப்படி இங்க கொஞ்சன்னா அங்க கொஞ்சன்னா அப்படியே ஒரு அஞ்சாறு வருஷோ ஓடிர்ச்சு
ஆ சேரி சேரி சேர் அங்க கொஞ்சோ பேங்களூர் பக்கோ தான அது
ஆமா மேம் ஹ உன் ந நல்லாயிருக்கு கிளைமேட்டூ நல்லாருக்கு ஏரியா நல்லாருக்கு எனக்கு ரொம்ப புடிக்கு
ஆமா அங்க வந்து நல்லா இருக் மக்கள்லா வந்து நல்லா ப்ரெண்ட்லியா இருப்பாங்க கொஞ்சோ நல்லா எல்லாருமே கொஞ்சோ இதா இருப்பாங்க
பிரெண்லியா இருப்பா ங்க இன்னொன்னு இண்ர இண்ட்ரஸ்ட்டல் ஏரியா மேம் நறையா பேக்ட்ரீஸ் இருக்கு அங்க இருந்தா நல்லா பொழச்சிக்கலா
ம் ஆமா ஆமா நறைய பேர் அங்க வேலைக்கி இப்ப நா பா நா பேங்களூர் போம் போதெல்லா பாத்திரு க்க அங்க உள்ள போய் சும்மா கொஞ்ச நேங்க கடைல்லா சாப்ட்டுட்டு உள்ள அப்டி பாத்தா தெரியு பேங்களூர்ல வந்து எ தங்கிச்சியு படிச்சா அந்த பக்கோ ஆந்தரா ஏ தம்பி அங்க இருக்கா சோ அந்த அடிய அடிக்கடி அங்க போவ நாங்க ஓசூர் நல்ல ஊரு அந்த சைடே கொஞ்ச எல்லாமே நல்லாதா பேங்களூர் மட்டுந்தா கொஞ்சோ டிராபிக்கான ஏரியா அண்டு இன்னொன்னு என்னன்னா சின்னதுனால மக்கள் நெறைய அங்க பேர் இருக்காங்க நம்ப சென்னை மாரி அது கசக்கசன்ருக்கு இந்த சைடு ஓசூரோ கிருஷ்ணகிரி இந்த பக்கோ தர்மபுரி இந்த சைடுலா கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு அந்த ஒரு எடம் மட் டுந்தா பேங்களூர் மட்டுந்தா எனா எல்லா எடத்துல இருந்துமே அங்க வராங்கல்ல அது மட்டுதா அங்க ரொம்ப ர ஷ்ஷா இருக்கறது படிக்கறது வேல எல்லாமே எங்க அதிகமா இருக்கனால அங்க கொஞ்சோ அது மட்டுந்தான் நெரிச்சல் அந்த பக்கோ கிராஸ் பண்ணுன் நெனச்ட்டாலே மைண்டு ஐயோ மைண்ட ஃபர்ஸ்டு ஃப்ரீ பண்ணிக்கணு அதுக்கப்பறோ தா அது பக்க கிராஸ் பண்ண முடியு ரொம்ப இதா இருக்கு ரஷ்ஷ
ஆ ஒசூருமே இன்னு கொஞ்ச நாள்ல மாறிடும் மேம் நா போனதுக்கு இப்ப எவ்வளோ கூட்டோ வந்துருச்சி நறையா வீடுக வந்துரு ச்சி
ஆ இல்ல வேல அந்த பக்கோ அதிகோ இல்ல அதனால அங்க போயிருவாங்க நறையா பேரு ஆக்சுவலா
ஏ ஹஸ்பண்மே அங்க வீடு வாங்கிட் தா வச்சிட்ருக்காங்க இப்பதிக்கி பசங்க போனா யா அது இன் ட்டரஸ்டல் ஏரியானால கண்டிப்பா பசங்க படிச்சா பியூச்சர்ல அங்குட்டுதா வேலைக்கு வரூன்னு அந்த பக்கோ வாங்கி வெச்சிருக்காங்க இப்பயே
ம் கரெக்ட்டு தா ஏன்னா இன்னோ நீங்க காலம் போச்சின்னா அந்த எடத்துலல்லா வாங்க முடியாது பயங்கர ரேட் அங்க ப பேங்களூர் சைடு நீங்க வாடகையே போயிட்டீங்ன்னா வாடகையே பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் சிங்குள் ரூமுக்கே
ஆ எஸ் மேம் நாங்க சின்ன ரூம்ல தா இருந்த ஏழாயிரம் வாங்குனாங்க அப்பய
அ
அதனால தா அவராள பாக்க முடியாது அனுச்சி விட்டாரு
அத்தா நா இ எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க படிச்சா அவுங்க வந்து நல்லா அவுங்க வசிங்க ரொம்ப வசி சதியானவுங்க குஜராத் காரங்க ஆக்சுலா அவ வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் இது இருக்குல்ல அதுக்கு போய் படிச்சா மாடலிங் இது பண்ணி அதுக்கு போய் பண்ணும் போது அவள போய் நாங்கல்லா விட்டு வீட்டோட போயிருந்தப்போ அப்படிதா வீடுல்லா ஒரு நாலஞ்சி வீட தேடி பாத்தா ஒண்ணுமே எல்லா பயங்கர ரேட்டு அவுங்களுக்கே அவுங்க யோச்சாங்க ஆனாலு அப்புற லாஸ்ட்டா ஒரு இருபது நாயிரத்துக்கு ரெண்டு ரூம் மாரி வாடைக் வாங்கனாங்க ரெண்டே ரூம் தா ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் அவ்வளோதான் வெளியில கொஞ்சம் சின்னதா ஒரு ஹால் அதுவே இருவதனாயிரூபா அதுவும் மாசொ மாசொ வருஷத்துக்கு ஒரு தடவ ஏத்துனாங்க அவன் மூணு நாலஞ்சு வருஷமா என்னமோபடிச்சா தங்கரது கரண்ட் பில் இதெல்லாம் கம்பேர் பண்ணி வச்சுக்குவாங்க சேத்து வச்சுப்பாங்க கனெக்ட் பண்ணிகனால அதுவும் பயங்கரம் ச அவளுக்கு என்ன அவங்க வீட்டுல கொஞ்சம் அவங்க வசதியானனால கொஞ்சம் அது தெரியல அவங்களுக்கு சரி எப்படியோ படிச்சு முடிச்சட்டு வரணுன்ற பிளான் நமக்கெல்லாம் வந்து சுத்தப்படாது அவ்வளோ ரேட்டா குடுத்துட்டு என்ன பண்றது ஒன்னு ஹாஸ்டல் பாத்து ருக்கனும் இல்லானா படிக்கிற பிள்ளைங்கன்னா ஹாஸ்டல்ல செட் ஆய்க்கும் அம ஹாஸ்டல் பீஸ் ஆகுதுன்னா அது ஒரு லெவல்ல போயிர்ச்சு
ம்
இனிமே எல்லாம் அந்த எடத்துல வந்து பாக்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷ்யம் இப்பயே வாங்கிக்கிறது எவ்வளோ பெஸ்ட் ச்ச ஆமா ஆமா அவர் பண்ணது வந்து குட் நல்லது
அதுதான் மேம் அது வந்து எடொ எடொம் அங்க இருந்தா கூட ஒர் இது மேம் இவ இந்த ஹவுசிங் போர்டு குழமமா அத வாங்கி வச்சிட்டு இருக்காரு
ஆ செர் செ செ
அது வேஸ்ட் தான மேம் சிங்குள் தனியா ஒரு வீடு வந்தால் அது பெஸ்ட் நம்ளுக்கு எதுக்காக ஹவுசிங் போர்டு வீடு நாலு பேர் இருக்க எடத் த்துல போய் வாங்கி வச்சுட்டு அது என்ன பண்றது சொன்னா கேக்க மாட்டுறார்
அது ஒன்னும் இருக்காது அது கொஞ்ச நாள் போம் திருப்பி அதது ரீப்ளேஸ் பண்ணுவாய்ங்க அவ்வளோதான் எல்லாம் சே கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல ஒரு எடம் கிடைச்சா அத சேல் பண்ணி ட்டு அப்டியே அந்த எடத்துல போட்டறவேண்டிதா அந்த ஒசுர விட்டு கொஞ் ஜோ அவுட்டர்ல வந்தம்னா கொஞ்சம் நமக்கு கிடைக்கும் ஆனா சரி அவுங்கவுங்க ஒரு பிளானிங்ல இருப்பாங்கள ஒருத்தர் ஒரு பிளானிங்ல இருக்கும் போது அது சொல்டாய்ங்
எஸ் மேம்
அப்ப என்ன சாப்ட்டீங்க என்ன சாப்பாடு அங்க ஃபங்க்ஷன்ல
ஃபங்க்ஷன் வளகாப்பு மேம்
ஓ எல்லா சாப்பாடுமே சாப்டு ஆ செரி செரி போன வாரம் எங்க எங்க ரிலேஷன்ல ஒரு பொண்ணு வளகாப்பு ஆ சாப்ட்ட நல்லாருந்தது வேற உங்களுக் வேற என்னா புடிச்சதெல்லா சொல்லுங்க
எனக்கு புடிச்சதெல்லா அப்படி எல்லா எதுவுமே இல்லாம புடிச்சதுமே எத சொல் எனக்கு வீட சுத்தமா வச்சுக்க புடிக்கு
ம் ஓகே ஓகே
எனக்கு அதுதா ஃபர்ஸ்ட் புடிக்கு வீட்ல எடுதிட்டனா வீடு சுத்தமா நீ ட்டா இருக்கணு எப்புமே வீட சுத்த தொடச்சிட்டே கழுவிட்டே இருப்பே எங்கயுமே தூசி இல்லாம பசங்க கிட்ட விளையாட்றது புடிக்கு கொழந்தையில விளையாட்ற புடிக்கு மத்தபடி பெருசால எதுவுமே இல்லம்மா
ஓகே எப்டி அவுங் வருவது மந்த்லி ஒன் டைம்ஸ் வருவாங்ளா இல்ல சிக்ஸ் மந்த் ஒன் டைம்
அப்டிலா இல்ல அவுங்க அம்மா அப்பா வனா வருவாரு
ஒ செரியா
அவுங்க வீட்ல வராதன்னா வரமாட்ட ஆஹ அப்டில இல்லமா எப்ப வேணா வந்துக்லா அவருக்கு அவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ பார்க்கணுன் தோன்னா வருவாரு அவுங்க அம்மா அப்பா எனக் கு உங்கள உன்ன பார்கணுன் தோணுதுரான வருவாரு இதே கொஸ்டின் நாங்க போன் பண்ணி ஏங்க வாங்கன்னா இப்பென்னா எனக்கு இங்க வேல இருக்கு லீவெல்லா போட்டு வர முடியாது அப்டின்னுவாரு
ஆ
அவுங்க பசங்க கேட்டாலு அதேதா அப்பா உங்கள பாக்கணுப்பா வாப்பானா வீடியோ கால் பண்ணுங்கடா பேசிக்கிலா
ம்
அப்டின்னுவாரு இதுவே அவுங்க அம்மா அப்பா கூப்ட்ட உடனே உடனே அது எங்க எவ்ளோ வேலையா இருந்தாலு செரி தூக்கி போட்டு ஓடி வருவாங்க கேட்டா அவுங்க என்னைய பெத்து வளர்த்தவங்க அவுங்க அவுங்களுக்கு நா இம் பார்டன்ஸ் குடுப்பே அப்டின்னு வாரு அப்ப நாங்க என்ன உங்களுக்கு
பிள்ளைங்களுக் குடுக்குணும்ல
பிள்ளைகளுக்க தான உழைக்கிறேன்னு வாரு அடுத்து அவிங்களுக்கா தான அந்த ஊர்ல போய் கஷ்டமே பர்றே கஷ்டப்பர்றதே அவிங்களுக்காக தான நானு அப்புறோ நா த டைம் வேர ஸ்பெண்ட் பண்ணணுமாரு
அந்த காடு எப்டி இவுங்ளே மேனேஜ் பண்ணிக்கிறாங்ளா அவுங்க அம்மா அப்பாவே
ஆ பண்ணிக்குவாங்ளமே இவுங்கல்லா மேம் அது என்ன சொல்லு இந்த காட்டு வாசினுவாங்கல
ம்
அந்த மானி இவுங்க இவுங்க நெனச்சா எதையு பண்ணுவாங்க இப்ப வெயிலு நூறு டிகிரிக்கு மேல அடிச்சாலு வெயில்ல வேல பாக்க சொன்னா பாப்பாங்க உச்சி வெயிலு ஒரு ஒரு மணிக்கு போய் அந்த உச்சி நூறு டிகிரி அடிக்கிற வெயில் போய் உட்காந்து வேல பாருங்கன்னா பார்ப்பாங்க அவுங்ளுக்கு வேர்வ வெளி் அந்த எதுமே தெரியாது அவுங்ளுக்கு அதா அவுங்க காட்டுவாசி மாரி அவுங்ளுக் வலி ஃபீலிங்ஸ் எதுமே தெரியாது உழைப்பு உழைப்பு உழைப்பு அதுதா அவுங்களுக்கு தெரியு
இல்ல நெறைய பேரு இதுல இப்ப ரொம்ப இதா இருப்பாங்க அதுலே அவுங்க ஊறிட்டனால சில பேர்லா அது எடுக்க முடியாது ஃபில்டர் பண்றது கஷ்டந்தா
ஆ அதே மாரி நம்மளு எதிர்பார்க்க கூடாதுல்ல மேம் அ இன்னொரு வீட்ல இருந்த அந்த பிள்ள எப்டி இருந்துச்சோ அதுதா இங்க பிரச்சனையே அவுங்க காலையில எட்டு மணிக் போறாங்களா திரும்ப சாய்ந்தரதா வீட்டுக்கு வருவாங்க அதே மாரி நம்மளை வேல பாக்க சொல்வாங்க என்னால ஒரு ஒ ஹாஃப்னவர் ஒன் அவர்தா வெயில் அதுக்கு மேல் என்னால தாங்க முடியாது இந்த போண்டா கோழிமே அவ்வளா சுருன்றுவெ எப்படா வீட்டுக்கு போய் நெனல பாப்போன் இருக்கூ அத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க எங்கள் நாங்களுந்தா நா நாங்களுந்தா மனுஷங்க நாங்க ஒழைக்கலையான்னுவாங்க நீங்க ஒழைக்கிறீங்க நீங்க பழகிட்டீங்க பொறந்ததுல இருந்து வெயிலோடையு மழையோடையு மண்ணோடையு வளந்துட்டீங்க நா வளர்லனாலு புரிஞ்சுக்க மாட்டாங்க
கஷ்டந்தா வெயில நம்ம இப்ப இருக்கா வெயில் எல்லா தாங்கவே முடியல நானா வெயில்ல போறதே இல்ல வெயில்ல போனா யோசிக்கிறதா இருக்கு ரொம்ப இது
எ மாமனார் ரெண்டு கிட்னி ஃபெய்லிய சிஸ்ட
ஆ ஆ
டயலிசிஸ் போயிட்ருக்கு இவ்வளோ ஒழச்சோ இவ்வளோ ஒழச்சவங்களு க்கே இவ்வளோ உள்ள இருக்கு அவர் அந்த டயலிசிஸ் போட்டதோட வேல பாக்குறாரு அத சொல்லி எங்க வீட்டு கார் சொல்லுவாரு எங்க அப்பா டயலியஸ் போட்டவரு வெயில வேல வாத்துட்டு இருக்காரு உன்னால முடியலையா
ம் அவ்வளோதா வெயில்ல வேல செய்யறது ப்ரெச்சன இல்ல ஆனா அது வந்து ஒரு டைம் தா காலையிலேவு பண்ணிட்டு கூட விட்டுர்லா ஆனா மதியோ சாயங்காலோ வரைக் குலா அத ரொம்ப எடுத்து செஞ்சோனா ஓடம்பு என்னத்துக்கு ஆவோ ஹெல்த்து எவ்வளோ இதாகூ அவங்காளா அந்த காலத்து சு ஃபுட்டு்னால இவங்கலா மேனேஜ் பண்றாங்க நம்ம சாப்ட்ட சாப்பாட்டுக்குலா நம்ம இப்பில்லா வேலையெ செய் நம்ப வீட்டு வேல செய்யறதே கொஞ்சோ பயங்கரமா இருக்குது அதுவே சோர்ந்து போயிர்றோ இப்ப எல்லா இப்ப இருக்கிற ஒடம்பெல்லா யாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல் த்தியான ஓடம்புனு யாருக்குமே இல்ல
அத அவ புரிஞ்சுக்க மாட்றாரு அவரே அங்க அப்புடிதா ஒர்க் பண்றாரு அந்த ஊர்ல அம்மா இ அம்மா ஓட்டல்ல ரெண்டு இட் லி வாங்கி சாப்ட்டுட்டு காசு சேவிங்ஸ் பண்றோன்னு சாப்பாடு கூட வைத்து கூட கொஞ்சோ வயித்த கொஞ்சமா சாப்ட்டுட்டு வாழ்ந்துட்ருக்காரு பணோ பணோ பணம் பணோ அ சம்பாரிக்கிர ணு சம்பாரிக்கணு சம்பாரிக்கணு இதுதா சொல்றாங்க து செத்து போயிட்டா என்னங்க பண்ண முடியுனா கிர்மா பேசினா ஓடம்புல ஒரு சொட்டு உயிர் இருக்க வரைக்கூ ஓழைக்கணு
ஒழச்சு என்ன பண்ண போறோ நாளைக்கு இதெல்லா பாக்க போறோமா எதுவுமே அனுபவிக்காம எதுவுமே நம்ம இது பண்ணாம அ வேஸ்ட்டு தான்
பசங்களுக்கு அதா சேத்து வச்சுட்டு செத்து போயிர்ணு அவ்ளோதா மனுஷனா பெறக்கறது பணோ சம்பாரிச் கல்யாண் பண்ணிட்டு கொழந்த பெத்துட்டு பணோ சம்பாதிச்சு வச்சிட்டு செத்து போயிர்ணுமா இது மாரி தா வாழ்க்கையா
ஏங்கெப்பா இது வந்து நியூ இதா இருக் கே இன்னு வாழ வேண்டியது நெறையா இரு
அதா
ம் சரிதா ஓக்கே மேம் நெக்ஸ்ட் கால் பாப்போமா ஓக்கே